தலைப்பு பாக்கலாமா தோழரே இன்னைக்கு என்ன தலைப்- இன்னைக்கு என்ன தலைப் பத்தி பேசலாம்னு சொல்லுங்களே
ஆஹ் ஜங்க்ஃபுட் அதாவது துரித உணவுகளால் ஏற்படும் தீமைகள் பத்தி ஒரு கலந்துரையாடல் ஆஹ் பேசலாங்களா
கண்டிப்பா பேச
அப்டியா ஓகே நான் வந்து மொதல்ல இன்ட்ரோடக்‌ஷன் குடுத்தர்றேன் அதாது ஜங்க்ஃபுட்னா என்னன்னு குடுத்ர்தறேன் ஜங்க்ஃபுட்னா ஆக்சுவலா வந்து துரித உணவுகள் அதாவது சாலையோரங்கள்ல பார்க்கலா அதாவது போற போக்குல டக்குன்னு எடுத்துட்டு போற மாரியிருக்கோ பெருசா காசெல்லா செலவுடியா செலவிட வேண்டிய அவசியோ இல்ல எங்கெங்கல்லா ரெடிமேடா கையிலயே சாப்டுட்டு போறது அளவு கம்மியாயிருக்கோ இதெல்லா வந்து துரித உணவுகள்ல அப்டின்ற மாதிரி நாக்கு ருசியாயிருக்குற மாதிரியோ ரிசப்டிபேஷன்லாயிருக்காது அதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட் கடைகள்ல வந்திருப்பே அத பத்தி நம்ம பேச போறோ
சேரி ஓகே தோலரே கண்டிப்பா பேசலா சொல்லுங்க
சொல்லுவே அப்டின்னா இந்த ஜங்க் ஃபுட் எப்பன்னாச்சோ ஒரு முற சாப்புடறது தப்பு கெடையாது ஆஹ் நம்மளோ வந்து ஆக்சுவல்லா என்ன ஃபுட்ன்னு தெரிஞ்சுக்களா அட்லீஸடக அதுக்காக வாச்சோ சாப்படலா தெரிஞ்சு க்கலானே தவிர இது வந்து சில பேர் பாத்தீங்க வெச்சுக்கோங்களே அடிக்கடி சாப்புடுவாங்க அதுதா தப்பு நா சொல்லுவே அதேமாரி என்ன சொல்லுவே அப்டின்னா வந்து ஜங்க் ஃபுட்டுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நேத்து பாணி பூரீ சாப்டோ வந்து மூணு வாரோ கழிச்சுதா பாணி பூரீ சாப்டே அப்டின்னுவாங்க நானு ஆக்க்ஷுவல்லா நா அத அப்டி சொல்ல வரமாட்டே அ நீங்க டெய்லியுமே ஒரு ஜங்க்புட் ட்ரை பண்ணாலே வந்து அது வந்து தப்புன்னுதா அப்டின்ற மாரி நா சொல்லுவே ஆ எனன்னா இது எப்டி பிரச்சனைகள உருவாக்குது அப்டின்னா ஜங்க்புட்டா வந்து வந்து மொதல்ல வந்து நம்ம ஒடம்புக்கு வந்து புதுசு நம்ளோடைய உணவு மண்டலம்யிருக்கு அ ஜீரண மண்டலத்துக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு உணவு அத நம்ம வந்து இன்ட்டுருடீயூஸ் பண்ற அப்ப அப்டின்னா வந்து நம்ம ஒடம்புக்கு பண்றப்ப என்னாகோ அப்டின்னா அது தனியா வந்து அது ஸ்ட்ராடர்ஜிலா ஒர்க் பண்ணு ஒர்க் பண்ணி ஜீரணோ பண்ணனோ ப்ளஸ் கொழுப்புகள் இதெல்லாம் வந்து த இஜப்பி புடிச்சுயிருக்குன்னு பட் நம்மளோடைய ஊரு உணவு எதாவது ஒரு உணவு சோ அதுக்கு வந்து ஒரு புதிய ஒரு சவால் நம்ம குடுக்குற மாரி அந்த சவால்லு வந்து கொஞ்சோ கொஞ்சோ நாளடைவுல போய்ட்டு பலவிதமாக உப் உடல் உபாதைகள தரும் கொடுத்தோம் அப்டீங்குறது
கண்டிப்பா இப்ப நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜங்க் ஃபுட் தா நெறைய சாப்புடுறாங்க அது சாப்புடுறதுனால பாருங்க இப்ப வந்து நெறைய பேரு இந்த பீசா பர்கரு சாண்விச்சு அந்த மாரி சாப்டுட்டு அதனால உடல் இடைகள் வந்து ரொம்ப அதிகரிக்கோ ரொம்ப குண்டா யிருவோ அதுக்கப்றோ கவல படுறதாயி குண்டா ஆயிட்டோமே அப்டினு சொல்லிட்டு அதுல வந்து நீங்க சொன்ன மாரிதா அதிகமான கொழுப்பு அதுக்கப்றோ கலோரி இது வந்து எல்லாமே அதிகமா இருக்குறதுனால நமக்கு வந்து உடல்ல வந்து வெய்ட் வந்து ரொம்ப கெயின் ஆகும் அதுமட் டும்மில்லாம இந்த ஜங்க் ஃபுட் சாப்டா என்ன ஆகும்னா இதய சம்பந்தப்பட்ட நோய்கள்யெல்லா வரும் ஏன்னா அதுல வந்து எண்ணெய் அதுக்கப்புறோ உப்பு இதெல்லா அதிகமா இருக்குறதுனால நம்மளோடைய ரத்த அழுத்தோ வந்து அதிகமாயி இதய நோய் கூட வர்றதுக்கு வாய்ப்பு நெறையவேயிருக்கு ஆஹ் அது அதுக்கப்பறோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடைகள்லயெல்லா ஸ்வீட் பண் அந்த மாரியெல்லா விப்பாங்க அதெல்லா எனக்கு வந்து ரொம்ப புடிக்கோம் அத சாப்புடுறதுனால அதுல வந்து நெறைய சர்க்கரைகள்யிருக்கு அதனால என்ன ஆகும்னா ஆ எப்டி சொல்றது சர்க்கர நோயி அந்த மாரி ஆ ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள்யிருக்கு இப்ப பாருங்க மேக்சிம் இப்ப பாத்தீங்கன்னா மேக் சிம் எல்லாருமே இப்போ வந்து என் தம்பிலாம் அப்படிதான் வீட்டுல ஏதாவது செஞ்சு கொடுத்தா அதை விரும்ப மாட்டான் கடையிலோ உள்ள சேண்ட்விச் தான் நல்லா இருக்கும் கடையிலோ உள்ள பர்கர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அததான் அடிக்கடி ஒரு வாரத்துல ரெண்டு வாட்டி வாங்கி சாப்பிடுவான இப்ப நூடுல்ஸ் செய்லன்னா அதுக்கு பேரு என்ன பேரு சிக்கன் ரைஸ் இருக்குல்ல அதுவும் பாருங்க நைட் டைம்ல தான் வாங்கி சாப்பிடுவ நான் கூட எவ்வளவோ சொல்லுவேன் இதெல்லாம் வேணாடா நைட் டைம்ல சாப்பிட்டா இது வந்து ரொம்ப உடலு கேடு அப்படின்னு சொல்லுவேன் அப்ப ஏன் கிட்ட சொல்லுவ நீ எந்த காலத்துல இருக்க இப்ப எல்லாருமே இததான சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நக்கலடிப்பா அப்ப நான் சொல்லுவேன் ஆஹ இதை சாப்பிட்டா நீ வந்து சுத்தமா ஆஹ் என்னது செரிக்காது என்னாலே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் கேக்கவே மா அது மாதிரி கூல்ரிங்க்ஸ் ஓவரா குடிப்பான் நான் சொல்வேன் கூல்ரிங்க்ஸ் ஆ அதிகமா குடிக்காதடா அந்த பல்லு வந்து இதான் ஆயிரோ சேதமாயிரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதெல்லாம் ஒன்ணு ஆகாது எனக் கென்ன வயசாயிச்சு அப்டின்னு சொல்லிட்டு என்ன ஆள் அப்படியே ஆப்ஆயி ஆப் பண்ணி வச்சிருவான் இப்போ உள்ள புள்ளிக புள்ள அதுக்கு அடிக்கிட் சொல்ல போனா
ஆமா ஆக்சுவலா இந்த எப்படி இது இந்த ஆக்சுவலா எப்படி சொல்றதுன்னா ஒரு படத்தை பார்த்து நம்ம சில விஷ் வந்து அதுதான் சரி அதுதான் டிரண்டு மாதிரி என்ன பண்ணும் பசம் காப்பிடுப்பாங்க இது படத்தோட மூடிதான் பத்த இது வந்து என்னன்னா உணவுகளையே அந்த மாரி இப்ப மேல நாடு எடுக்கு சாப்படுறாங்கன்னா அது அவங் அவங்களுடைய உணவு அவங்கடைய சீதோஷ நிலைக்கு வந்து தண்ணி அதிகமா சேர்த்து வேண்டிய அவசியம் இல்லை அப்புறமேட்டு வந்து அதிகமான ஒரு குளிருக்கு எதிர்த்து போராடுறதுனால வந்து அதிகமான வந்து ஒரு கொழுப்பு நிறைந்த பொருட்கள் எல்லாம் அவங்க சாப்பிட வேண்டியது இருக்குது செகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பாரம்பரியமாவ வந்து பரம்பரை பரம்பரையா அவங்க சாப்பிடுறாங்க சோ அவங்களுடைய ஜீரணத்துக்கு வந்து அது அமையும் அதுக்கப்புற வந்து அவங்க நறைய மாறி மாதிரியான உணவு எடுத்துக்குவாக பானங்கள் நறைய எடுத்துக்குவாக மாதிரி எடு பானங்கலாம் வந்து அந்த குளிர்பானங்களாம் எடுத்துக்குவாங்க அதுக்கு அவங்க உணவு பழக்கங்கள் வேற இல்ல மதுபாணங்கள் ரொம்ப நஷ் ஆ அது ஆமா அவங்களுடைய ஆ உனா பழக்கங்கள் வேற சீதோஷன்டை வேற அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாரி அவங்களுக்கு அந்த பொரு சாப்பிடுறதுங்க தப்பு கிடையாது பட்டு இந்த பக்கம் பந்து நம்ம சைடு வந்து வெப்பமான ஒரு பூமியில வந்துட்டு இந்த மாதிரியான ஜந் பட்டிகல்லாம் தேவையா அதி கல்லோரி கொண்ட பொருட்கள் வந் தேவையா அதிகமான கொழுப்பு சத்து உள்ள பொருட்கள்லா தேவையா அப்பிடின் சொல்ட்டு கேக்குறாங்க நா அது வந்து இல்ல தான் சொல்லுவேன் இன்னொன்னு அங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு பாக்குறாங்கன்னா அது வந்து ஒரு ரிச் கல்ச்சராவே பாக்குறாங்க அது
அ கண்டிப்பா அதேதா
அப்படி பாக்குறாங்க அது அப்படி கிடையாது பாக்கவேண்டியது அவசியம் இல்ல நம்ம மனுஷங்கள பொறுத்து பொறுத்தவரைக்கும் எப்டின்னா நம்ப தன் தன்னத்தானே தாழ்வா நெனைக்கிறதும் மத்தவங்க வந்து ஒரு உயர்வா பாக்குறதும் வந்து அந்த எண்ணத்த வந்து மாத்துனாதா இந்த மாரியான ஒரு
ஆமா நீங்க சொல்ற மாரி கண்டிப்பா அதை மாத்தினாலே எல்லா சரியாகு
ஆமா அவங்க சாப்படுறதுதா க சரியான பொருள் நம்ம சாப்படுறதும் சரியானது நம்ம நமக்கு நம்ம கல்ச்சர்க்கு நம்ம நம்ப வந்து இருக்கோ அவங்க அவங்க கல்ச்சர் நம்ப ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கறத வந்து பாக்கணு அப்டி பாத்தாதா செரிப்பட்டு வரு இப்ப கம்பெனிகள்ல கூட பாத்தீங்க அப்டின்னா என் பண் பண்றாங்க அப்டின்னா அந்த ஃபுட்டெல்லா வந்து நீங்க ஸ்டோர் பண்றது ஈஸி நம்ம ஃபுட்டு் ஸ்டோர் பண்றது முடியாது அப்பயே சமைச்சு அப்பயே சாப்பிட்ற ஃபுட்டுங்கிறதுனால வந்து நம்ம ஃபுட்ல வந்து தண்ணி நீர் வந்து அதிகமா இருக்கு அவங்க பொருட்கலாம் வந்த நீர் வந்து து அவ்ளவா இருக்காது அதனால வந்து ஸ்டோர் பண்ணி இருப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க பர்ச்சேஸ் அது நால ஸ்டோர் பண்ணி வச்சி ஒரு வாரம் வச்சி எவ்ளோக் குடுப்பாங்க கேக் ஆகட்டும் பிஸ்கட் பாக்கெட்டொ ஏ இந்த மாரி பொருட்கள் ஆகட்டும் வந்து நம்மலு சேமிச்சி வச்சி சேமிக்கலாம் அதாவது வச்சிருந்து குடுக்கலாம் பட் நம்ம பொருட்களாம் அப்டி குடுக்க முடியாது அது மா ம் ஃப்ரெஷாவே எடுத்து ஃப்ரெஷா சாப்ட்டுவோம் சீக்கிரமா கெட்டு போய்டும் எந்த பொருள் சீக்கிரமா கெடுதோ அதுதா நல்ல பொருளும் கூட அஹ் சொல்லுங்க என்ன சொல்லவந்தீங்க
இல்ல இப்போ உள்ள பசங்க ஃபுல்லா என்ன பண்ணிருது நீங்க சொன்ன மாரிதா அஹ் இப்போ உள்ள பசங்க மேக்சிமம் நா பாத்த அளவுல யாரு காய்கறி சாப்பிடுறா அதுலல்லா எவ்ளவு சத்து இருக்கு காய்கறியா இருக்கட்டு பழங்களா இருக்கட்டு இதுலெல்லாம் எவ்ளோ ஓ சத்து இருக்கு அத சாப்பிடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு வலிக்குது வேணாங்கறாங்க அத அத சாப் டா தெம்பு கெடைக்குன்னு சொன்ன அது எங்க கேக்குறாங்க அதெல்லாம் வேண்டாம் இருக்கிற வரைய நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியத அப்டின்னு சொல்லிட்டுதா நக்கலா சொல்றாங்க ரொம்ப இப்ப வாண்டு பசங்க இருக்காங்களே ஏன் அவங்களைன்னு சொல்லல எனக்குமே சம் சேம் இப்ப நானும் ஒரு வாட்டி அப்படிதான் நான் எனக்கு நான் விரும்பி சாப்பிடேனா சாண்ட்விச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஆனா ம மந்த எதையுமே நான் விரும்ப மாட்டேன் இந்த நூடுல்ஸ் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சாண்ட்விச் மட்டும் இவன் சாப்பிடுவான் ஆ அதோட எனக்கும் ஆசை வந்துடும் இப்ப எப்டி அவனோட சேந்து வாரத்துல நானும் ரெண்டு நாள்
சாண்ட்விச் ஆக்சுவலா ஜங்க் புட் கேட்டகரில நீங்க எடுத்துக்க கூடாது அதுவும் ஒரு உணவு பழக்கோ தா
இல்ல நீங்க அப்படி சொல்றீங்கல்ல அவங்க வந்து எந்த மாதிரி இதுல பன்றாங்கானு தெரியலழ அதுல எப்டி சொல்ல அந்த
ஆஹ் அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா வந்து நீ சாண்ட்விச்னா சாண்ட்விச்னா நீங்க வந்துட்டு அத ஸ்டஃப்பு பொறுத்து நீங்க வந்து இப்ப கோசு இல்ல கேரட்டு இல்ல அப்புறமேட்டு மத்தபடியான வெஜிடபிஸ் பொருலாம் வந்து வச்சு நீங்க சாப்பிடுறிங்க ஒரு ஆம்லட் வச்ச சாப்பறீங்கன்னா அது வந்து விமான உணவு அது ஜங்க்பூட் கடசில வந்துறாத அஹ் இது நீங்க ஆனா நீங்க வந்துட்டு ஃபரிட்ஜில் வச்சுருந்தா
அ அன் அன்னிக்கி சொல்ல மாட் அப்டிதான் அது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டே போட்டு வச்சுட்டு இருறாங்க அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சேண்ட்விச் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறமா அதை எடுத்து ஓவன்ல வச்சு னைநட்டால சூடு பண்ணி குடுக்குறாங்க ஆனா அது எப்ப அவங்க வச் வச்சிருப்பாங்க இன்னைக்கு இப்ப பண்ணதா இல்ல நோத்திக்கி பண்ணதாங்குகிறது நமக்கு தெரியாது ஆனா ஒரு வாட்டி அத ஸ் சாப்ட்டுட்டு உடம்ப ரொம்ப பூட் பாய்சன் ஆயிடுச்சு ஃபூல்ன் ஃபூல் வாமிட்டு அதுக்கப்றம் எம்மாடி இதை இனிமே சாப்புடவே கூடாதுனு ஒரு முடிவு எடுத்தேன் அஹ என்ன பண்றது கொஞ்ச நாள் போனதுக்கு அதுக்கப்புறம் சரி அண்னைக்கு வீட்டுல செஞ்சு சாப்பிடுவேன் வீட்டு ட்லியே நல்லாவே செய்வோம் ஆன பெர்ஃபெக்டா வர மாட்டிக்குது
பரவாயில்லங்க பரவாயில்ல அது பரவாயான வயசக்குமல ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அது சாப்பிடலாம் அந்த உணவு நல்ல உணவு தா நம்ப அதுக்குமேல நம்ப கொஞ்சம் சேத்துகலாம் அதாவது அவங்க வந்து சாப்புரப்பலா அவங்க ப்ரோட்டியின் நறைய எடுத்துக்குவாங்க இப்ப நம்பளும் எடுத்துகனும் ப்ரோட்டின் தான் அந்த எடுக்கிற ப்ரோட்டன் வந்து கரெக்டா இருக்கும் அதாவது சுத்தமான பொருளாக இருக்கணும் இப்போ நீங்களே வந்து தெருக்கடைய எல்லாம் பாக்குறீங்கன்னு வைச்சுகியேன் அங்க நீங்க இவ்ளவு வாங்கி சாப்ட முடியும் ஆ அந்த பாத்திரங்கள் பொருள்கள பாத்த ஆளும் சாப்பு வாங்கி சாப்புட முடியுமா ஒப்போ ஒப்பாது ஒப்பாது ஆக்சுவலா மனசு ஒப்பாது நம்ம சுத்தமா இருக்குறவங்கெல்ல வந்த கண்டிப் இப்ப வந்து அத அவுங்க ரெண்டு பேருமே எடுப்பாங்க நம்ப ஆளுங்க வந்துட்டு ஒரு கையில தான் எடுப்பாங்க அவுங்கதான் ரண்டு கையிமே எப்பாங்க இந்த
தா கொஞ்சோ ப பாக்குறதுகு கொஞ்ச நீட்டா பண்ணுவாங்க அதனாலதா அங்க அஹ் வாங்கி சாப்புறோம் அது மாரி தெருக்கடையில வந்து அந்த அளவுக் இருக்காது அந்த பாத்திரங்கேளுமே ஒரு மாதிரியா இருக்கும் இந்தந்த அளவுக்கு சுத்தமா இருக்குங்கிறது எமக்கு துக்கு தெரியல பொதுவா நம்ம வீட்டு சேவிப் வீட்டுல செஞ்சு சாப்புடுற மாதிரி எந்த சுத்தம் வராது
ஆமா ஆமாங்க அது சுத்தமா இருக்கணு ஜனங்க சுத்தமா இருக்குணு சுத்தமான இடத்துங்கள வந்து அத செய்யணு இப்ப அவஃபுட் ஜங்கு புட் ஒரு பக்கமா இருந்தாலு வந்துட்டு பங்கு கெடைக்கிற இடங்கள் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஆமா
செரி செரிங்க ஆ ஆ முடிச்சுக்கலாம் அவுங்களுட்ட பேசினதே ரொம்பா சந்தோஷ் சோ தோழரே நன்றி அடுத்த காலரமோ மே கணு ம் ஆஹ் வணக் கம்
வணக்கம்
ம்மா என்னபா